எத்தன பரிச்ச இருக்கு அவ்ளோதான்கா பதினாலு முடியுது பதினஞ்சி ஊருக்கு போறேன் ஹலோ
அலோ பதினாலு காலேஜி முடியுதா
பதினாலுன் தான சொல்றே
அதா அதா பதினாலு தா
பதினாலுலே ஆ எக்ஸாம் முடியுது பதினஞ்சி ஊருக்கு போறே
லீவ் சொல்லவே இல்லையா அடுத்து எப்ப காலேஜ்
ஆ ஹ அது சொல்ல இன்னைக்கு கூட கூப்ட்டாங்க சொல்லல
சர்க்குலர் எதுமே வரலயாமா
சர்க்குலர்ல எதும் வரல வந்துருக்கும் இந்த மேடம் எது சொல்ல மாட்டாங்க அட்மிஷனுக்கு என்னங்கிறது ஒனக்கு அமௌண்ட் டு வேணுமாரி ஒனக்கு அமௌண்ட்டு வேணுமா இல்ல குடுத்தரலாமா அப்டினுச்சி செரி சங்க ட்டம்மா இருந்துச்சி செரி நீங்களே அந்த பொண்ணுக்கே போட்டு உட்டுருங்க ஐயாயிரரூவா போடுவாங்க சேரி அந்த பிள்ளைக்கே போட்டுட்டுருங்க எனக்கு வேண்டா அப்டின்டு
ம்
அந்த புள்ள அந்த ரிபண்ட ஏத்துச்சினா கூட அதுக்கப்புறம் பீஸ் கொறச்சிப்பாங்க
சேரி
மெடிக்கல் தா படிக்கிது பிசியோதெரபி படிக்கிது சேரி போட்டுட்டு போறாங்க எங்கம்மா வேண்டா தாங்க யாரு இந்த இவங்க தா போறாங்க பேங்க்ல வேல செய்றாங்க இல்ல வெள்ள கோபி
ஆ ஹ
அவுங்களோட அத்த பிள்ளைங்க ரெண்டு பேரு போடறாங்க ஒருத்தி வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அது நம்ப காலேஜ்ல இருக்கா
தெர்லேயே இருக்கும்னு நெனைக்கிறே இல்லையா
ம் இவதா அது சொல்றாங்க மேமே சொல்றாங்க ஒன்னொன்னா நீங்க புதுசு புதுசா சொன்னங்கட்டி தா நா அங்க போய் சேர்மன்ட்ட சொல்லுணு போல அப்டிங்கிறாங்க ஆ அப்பதா ஒண்ணுனா பாருங்க சங்க கீரியில்லா கோய்டா மாத்திட்டாங்க
ஆ
ஆமா இந்த வருஷத்துல இருந்து கோஎடா மாத்திட்டு
சீக்கரத்தின்னு மாத்திருவாங்க
ஏன்னா அதுக்கெடையில ந நறையா காலேஜி பக்கத்து பக்கத்திலே இருக்காம அதனால ஓ இல்ல
ம்
கோஎடே ரெண்டு சைடு இருக்கா நடுவுல இந்த உமன்ஸு அதனால ஒ றவங்க எல்லா அந்த ரெண்டு காலேஜிக்கு தா போறாங்கலா இது எல்லா மெயின்லே இருக்காங்காட்டி மெயின்லே இருக்குல்ல அதனால செரி இதையு மாத்திட்டா நம்ப காலேஜிக்கு வருவாங்கன்னு சொல்ட்டு சேர்மேன் மாத்திட்டாரு இந்த டைம் இந்த டைமு நாங்க கேட்டதுக்கு எங்க மேம் இதுல கேட்டோமா ஹெச்சோடிட்ட தா கேட்டாங்க இவுங்களா இது மாத்தினிங்லா சார் அப்புடினு சொல்ட் தேடியர்ஸ் போனுல்ல கேட்ருக்காங்க இதெல்லா மாத்தனாலே ஒன்னு பண்ண போறதில்ல எல்லைப் கேஎஸ்ஆர் அதுக்கு இதுக்கு தா போவாங்க இதுக்கெல்லா யாரு வரமாட் ங்க அப்டின்டாங்க
அவ்ளோதா சரி நம்ம எப்ப நாமக்கல் போலா
நீங்க சொன்னீங்னா நாளைக்கு கூட போலா ஐயோ நாளைக்கு எக்ஸாம் வருதே நாளானைக் போலாமா
போலாமா
ஆ போலாமா
ஆ போலா ஆனா வெயில் கொஞ்ச கம்மியா இருந்தா பரவால்
இல்ல வாங்கிக்கணு ஒரு நூறு ரூவா போதாதா இல்ல இல்ல ஒரு எரநூறா போதாதா
போது ஆ நைட்டு வரட்டு உங்க அண்ணா
ஆ நீங்க கேட்டல்ல இது பண்ணிக்கோங்க
ஆ நா ஏற்கெனவே நா இப்பதா ம மத்தியான தா சொல்லிட்டு இருந்த எங்காவது வெளிய போய் ஒரு மாரியா இருக்கு
ஆ இருங்க ஒரு நிமிஷ எங்க மம்மி கூப் ஏண்டா வைஷ்ணவி கூப் வைஷ்ணவி அக்கா ஆ சொல்லுங்க தாக்கிரக்கிட் பேசிட்டியா என்ன சொன்னாங்க செரி ஆ சொல்லுங்க ஐயோ இது குரூப்ல பேசிட்டு இருக் ஐயோ இதுல பேச கூடாது அப்பா இதுல பேசுதா அம்மா
அ சொல்லு எடுப் பேச கூடாதுனு
இதுல எது பேச கூடாது சீக்ரெட்லா எது பேச கூடாது
பஷ்னல்லா எது பேச கூடாது
என்ன குரூப்பு இப்ப பேசு ம் பேசு ஹலோ
அத்த
என்ன குரூப்பு
அத்த இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு அதுல வந்து ஃபஸ்னல் டீட்டெயில்ஸ் எது பேச கூடாது நம்ம அக்ஷுவலா என்ன பேசுனுமோ அத அப்டினா ஆ அந்த மாரி ஒரு
நல்லா தா பேசோணு சேர் அப்பற பேசிட்டு கூப்பறியா
ஆமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சி கூப்புற
ஆ சேரி ம் இந்தா ஆஹ அது இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல
அ
ஆண்டாளம்மா பாத்தாங்களா அது சொன்னாங் சமயபுரோ போனாங்களா ஓஹோஹோ இது அம்மட்டு வந்து பதிமூனாம் தேதி நாமக்கல் போறோ நானு வைஷ்னி விளாடனு பார்க்குக்கு
ஏய் இங்க பேசுடி இங்க பேசு அப்ரோ பேசிக்கிலா
நீங்க போலால்ல
அதா நா உங்க அண்ணாட்டா இன்னைக்குதா சொல்லிட்டு இருந்த இந் மாறி வெளியே கூட்டிட்டு போனு ரெண்டு நாள் ஆகு கோயில்ல ஆளு இல்ல உன்ன கூட்டிட்டு போற அப்டின்னா நைட்டு வரட்டு சொல்ற இந்த மாறி நானு ராஜனு நாமக்கல் போயிட்டு வரோ அப்டின்னு சொல்லி
டெய்லியு கஞ்யா நீங்க அ
அவ வந்து சேரி போயிட்டு வாங்கன்னு சொன்னான்னா போயிட்டு வரலா இல்ல நானே இல்ல நானே கூட்டிட்டு போற அப்டின்னு சொல்லி சொன்னாலு நம்ம ஒசில போயிட்டு வரலா
சேரி சே அது மாறி நாமக்கல் ச்சி கல்ரூர் போய்ட்
ஆ கரூர் போயிட்டு சாப்புட்டு வந்தோம்ல அந்த மாறி நாமக்கல் போயிட்டு
ஆ
ஆ கொஞ்ச நேரோ டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்ரோ வரலா
ம் சேரிக்கா ஆ ஆ
சேரி சேரி வைக்கட்டுமா ஆமா தூக்கோ வருது எனக்கு
சேரி நானு போற நா போயிட்டு
ம்
சொல்ற ஆ பாய்
ம்